ஆஹ் கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க
ஓகே ஓகே என்ன பண்றீங்க டின்னர்லா முடிஞ்சுருச்சா?
அஹ் முடிஞ்சதுங்க நீங்க?
கே ஓகே டின்னர்லா எல்லாம் முடிஞ்ச்சு ஆஹ் கிட்ஸ் எல்லாம் தூங்க வெச்சாச்சு அதுக்கப்புறம் பே டு‌ வொர்க் அதனால உக்காந்த்ட்டிருக்கேன் ஓகே இன்னைக்கு டாப்பிக் பாத்தீங்கன்னா க்கு ட்ரீம் ஜாப்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்போ ஸ்கூல் காலேஜ்ல்லா படிக்கும்போது இந்த வேலைக்குதா போனு மோஸ்ட்லி காலேஜெல்லா இருக்காது. பட் ஸ்கூல்ல எல்லா படிக்கும்போது ப்ச் இருக்குல்ல நா இந்த வேலதான் பண்ணுவேன் அதாவது டீச்சர்ஸ பாத்தா நான் டீச்சர் ஆகணும்ன்றது டாக்டர்ஸ பாத்தா நானும் அப் றது. ஆனா பட் அப்ப ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கு பட் நம்மளோட விதின்றது வந்துட்டு வேற கொண்டு போய் விட்டிருக்கும் பாத்திட்டீங்ளா
ஆ ஆமாங்க
ஆஹ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க ஆம்பிஷன் ஒண்ணு இருந்து ஒர்க் வேற ஒண்ணு ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க அப்ப ஆம்பிஷன் ஏதா இருந்துச்சோ அதுலயே போயிட்டு இருக்கீங்களா?
இல்ல அப்பல்லா எது தெரியலீங்க மேடம் இப்பதா ரியாலிட்டி என்னட்டு இப்பதா புரியுது ப்ச் ஆனா இப்போ பஸ் டிரைவர் ஆகணும் ஆஹ் ஹ பைலைட் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு இருந்தது. ரியாலிட்டில ஒரு பைசாக்கு கூட ப்ரயோசனம் இல்லாம நம்ப இருக்கோம் அப்படின் இருக்க ஆனா நம்ம ட்ரீம் ஜாப் எது எதுவோ நா ட்ரரைவிங்ல இன்ட்ரெஸ்ட் ஆனா இப்போ நம்ம டீ போர்டு வண்டியோஹ் காரோ பஸ்ஸோ ஓட்டுனா பத்துக்கி மதிப் இல்ல அதாவது நம்ம ட்ரீம் ஜாப் பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரேசரா முடிபோன் அப்டின்ட்டு ஒரு எய்ம் இருக்குது பட்டு் ரைட்டரா ஆகலான்ட்டு ட்ரை பண்லாம். அதாவது நான் தான் சொன்னேனே அதாவது ஒரு ஜோ ஜோ போய் பாக்கோனும். அவரு பாத்தம்னா இந்த மாதிரி இதே ஸ்கிரிப்ட் இருக்கு இந்த மாரி பண்ணலா அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்றக்கு நா தயாரா இருக்க. எந்த மாரி அதாவது எவ்ளோ ரிஸ்க் அதனால இப்ப என்னோட ஜாப் கரண்ட் கரண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா அது காப்பாத்திட்டுருக்குது. இ எம் ஐ அதாவது லோனு அது இதுன்ட்டு காப்பாத்திட்டு இருக்குது. ஹ இந்த மாதிரி அம்மா‌ட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்காட்டி சரி ட்ரை பண்ணு அதுக்காக நான் வே வேலையும் நான் வுட முடியாது இதையும் நான் விட முடியாது நான் ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணி ஆகோணும் அப்டிங்ககாட்டி டைம் கொஞ்ச சரியில்ல்லாதங்காட்டி எல்லாமே பொறுத்திருந்து டைம் வரப்ப பண்லாம் அப்டின்ட்டு பண்ணிட் தூக்கய்ஸ் இதுக்கு மேல நம்ப நெருக்கடியா இருக்கங்காட்டி ந அது பண்ணிதான் ஆகனுன்ட்டு ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு அதாவது நான் சொன்னனே அதாவது ஹாரர் மூவி இந்த மாதிரி இந்த இதுக்கு டரை பண்லான்ட்டு ஏங்க ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
கேக்குது கேக்குது எனக்கு கிளியறா கேக்குது ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது
ஆஹ் அதுதான் இந்த இந்த மாதிரி இது போனதான் கரெக்டா என்னோட ட்ரீம் பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்ச வருஷம் இல்லைனா ஆறு வருஷத்துக்குள்ள நா அது ஃபுல் பில் பண்ண முடியும் ஏனா இப்போ நம்ம இது இதுக் இருக்கிற இதுக்கு அவரோட இது தான் சாதாரணமா இவரோட இதுதான் எடுத்தாகணுமான் தெர்ல எனக்கு சின்ன வயசுல எது நான் டிவி பாப்பன் அதிகமா பாப்பேன் டபுள் யு டபுள் யு இ கூட அவ்ளோக பாக்க மாட்டேன் இப்ப கார் எப்டி போகுது என்ன ஏது இப்டின்ட்டு வாச் பண்ணுவே என்னோட ட்ரீம் உங்ளோடது ஹலோ
ஆஹ் கேக்குதா எனக்கு வாய்ஸ் கேக்குது
உம்
என்னோடது பாத்தீங்கன்னா ஸ்போட் ஓகே என்னோடது பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஆஹ் எதுனால இது வந்துச்சு இந்த ஒரு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்வாங்க டீச்சர்ஸ பாத்தா ஏதாச்சும் பேவரட் டீச்சர பாத்தா நான் டீச்சர் ஆகணு இந்த மேம் மாறி மாரி ஆகணும் பத்தியா எவ்ளோ ஸ்டைலா இருக்காங்க அதனால தான் அவங்க டிரஸ் ங்க அவங்களோட வே யாஃப் ஸ்பீக்கிங் நா ஃக்ளாஸ் எடுக்கறதே இந்த மாதிரி எல்லா பாத்துட்டு அவுங்க சொல்லுவாங்க நா இந்த மேம் மாதிரி ஆகுனு இந்த மாதிரியு ஆனா மோஸ்ட்லி எனக்கு வந்து டீச் ஃபுருட்ஸ் எல்லா ரொம்போய் அதிகமாய் ஏறாதுல்ல ஆ எ தமிழ் சோ ஆனா அது பாத்தீங்கன்னா ஃஏரோஸ்டஸ் இருக்காங்கல்ல
அ
அவுங்க ஏரோஸ் செரி பாவம் நேத்தா முப்பா அட்மேராய்ச்சு ஏனா ஆ அப்பா வந் இது ஃபுல்லா அந்த ரோட் லைட்தா ஆ எ நா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குமோ போயிட்டு பாத்தீங்கனா எனக்கு ஒரு எவ்ளோ ஆ ஆஹ் ஒரு சவன்டீன் சவன்டீன் இயர்ஸ் இருக்கும்போதுதா வராரு அதாவது ஆ ஃப்ரோன் லைட் வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு கேன்சல் எல்லா பண்ணி இங்க ஓகே எதாச்சு டுன் செட் பண்ணிக்லா அங்க மாதிரி வராது பட் ஆனா அந்த செ செகண்ட் ஸ்டாண்டர்னு கொண்டுபோய் அ சொல்லும் போது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் என்னமோ இருக்குனு நெனக்கிறே சோ செவன் இயர்ஸா என்னமோ இருக்கு அந்த செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஜொல்லலா அப்பத்துல இருந்து நா ஒரு செவன்டீன் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸா வந்துட்டு இந்த ஏர்போர்ட் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஏர்போர்ட் போவோ அவர பிக் பண்றதுக்கு அப்டி போகும்போது பாத்தீங்கனா அப்பாக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டு எனக்கு நல்லா ஞாபக இருக்கு நா செகண்ட் ஸாண்டர்ட் போயி இதுல இருக்கும் போது அவரு போறாரு நா போச்சு ஸ்டாண்டர்ட் இருக்குபோ அவரு வராரு அப்போ அப்பாவ வந்துட ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோ ஏர்போர்ட்ல நா அப்பாவ் க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தே பட் ஆனா அவரு வரந்து க்கு முன்னாடி அவரோட ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் பாத்தீங்கன்னா ஏரோஸ்டஸ்தா ஃபஸ்ட்டு வராங்க நா அப்டியே பாத் க்றே எவ்ளோ அழகா இருக்காங்க எவ்ளோ நல்ல டிரெஸிங்கா இருக் குது எவ்ளோ மாடனா இருக்காங்க சிம்ப்புலா இருக்காங்க பட் பாக்கற்க்கே அப்டி இருக்காங்க அப்டின் சொல்ட்டு அன்னைல இருந்து பாத்தீங்னா டூர் போணுனா ரொம்ப புடிக்கு ஏ அப்பாவராருன்ற சாகல்ல அப்பா வரந்து ஒரு சைடுருக் குது ஓகேதா பட் இருந்தாலூ பாத்தீங்கனா அ எ இவங்கள பாக்குறதுக் கு இந்த ஏர் ஹோஸ்ட்ரஸ்ஸூ பைலட்டு வர்றத பாக்குறதுக்கு வந்து ரொம்ப புடிக்கூ
ம்
அவங்களோட அந்த வே ஆ அவங்க லேங்குவேஜ்திலே பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு எப்டி அவ்ளோ காமா இருக் ஒ பேசுறது அப்டியே நம்ப ஆ எ எப்டி கூ சொல்வாங்களே வாய தெறந்தப்டியே பாத்துட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரியல்லாத் இருந்திருக்கு ஆ அப்பத்துலந் து ஒரு இது நம்பளூ வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு போயிர்லா ஆ நல்லாதாருக் போ அப்டின்னால கொஞ்சோத் து டென்த்து முடிச்சாச்சு ஆ ஆ இல்ல டென்த் முடிச் படிச்சது பாத்தீங்கனா அலைன்ஸ் வர ஆரம்பிச்சிருது அலைன்ஸ் வந்தது வீட்ல பத் எனன்னா நா எப்டி சொல்றது பர்ஸ்ட்டு குடும்பத்திலயே பர்ஸ்ட்டு பொண்ணு அ பொண்ணு மீன்ஸ் பேத்தி அஹ் டுப் தீ இயர்ஸ் ஆனதுமே நா உங்களுக்கலா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வேற அவுங்கெல்லா ரொம்பப் பய வர ஆரம்பிச்சிருச்சு அ ரைசு பொண்ண கையில வச்சிருக்கோ அப்டின் சொல்ற மாரி பய வர ஆரம்பிச்சு ஒரு அலைன்ஸா வருது அதுல ஃபஸ்ட் வந் த அலையன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா ஒரு இன் ட்ரஸ்டே இல்ல அஹ் எதுக் கு என்ன எகிட்ட ஒரு வார்த்த கூட கேக்காம வந்து பாத்தாங்க வீட்ல இருக்குறவங்களுக்கு புடிச்சிருச்சு அஹ் அவங்களுக்கு ஓ கே மேரேஜ் வரைக்கு போயிட்டு ஏதோ காட்ஸ் கிரேஸ் அது ஏதோ ஒரு உம் டவுரி கேட்டத்னால வேண்டா அப் சொல்லி முடிவு பண்ணி அதுச் ஸ்கிப்பாயிர்ச்சு அப்போ ஒ ஆ படிக்கிறது ஸ்டாப் ஆயிருமோன் சொல்லி பாத்தீங்கன்னா லெவன்த் சேத்துட்டாங்க லெவெந்த் முடிச்சு ட்வெல் து முடிச்சுட்டு நா சொல்றே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆ ஹொப் அம்பிஷன்ருக்கு இந்த மாரி போறேன்னதுமே ஐயோ அந்த வேலைக் க்கா நம்ப குடும்பத்துலயா அதெல்லா செட்டே ஆகாது அப்டின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்டியே அப்டியு சொல்றது ஒரு பெரிய கல்லத் தூக்கி தலைல போட்ட மாத்ரியாச்சு கண்டிப்பா விட மாட்டாங்க எனக் கு தெரியு விட மாட்டாங்கன் தெரியு பட் இருந்தாலு என்னோ ட மார்க்காச்சு பாத்துட்டு எ வீட்ல வந்துட்டு ஓகே சொல்லுவாங்கன்ற ஒரு ஹோப்போடயே இருந்தே பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க உம் இது பண்ல அ பட் ஆனாலு இன்னிக் கு வந்துட்டு எனக்கு அதுல ஒரு ஃபீல் இருந்துட்டே தாருக்கு பிகாஸ் இன்னிக்கு நான் ஒவ்வொரு டைம் ஏர் போட் போகும்போது இப்ப வந்துட்டு அன்னைக்கு அப்பா வந்துட்டு அப்ரோட் லைஃபு இன்னிக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்ரோட் லைஃபு அப்ப அவரு வந்துட் டு டென் மந்த் ஒன்ஸ் போய் ஏர்போட்ல பிக் பண்ண போகும் போது நான் இப்டியே பாப்பே அவங்கள தா நா பாப்பே இவருக்காக இவர்க்கு ஒரு சைடு இவரு வரது ஒ கே பட் அனதர் சைட் பாத்தீங்கன்னா அவ் ஒரு அவங்களுக்காக அவங்க வர்றதே நல்லாருக்கு அப்பத்த விட இப்ப வந்துட் யூனிபார்ம் இன்னு கொஞ்சோ நல்லாருக்கு ம்ச் ஒவ்வொரு பிளைட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிஃபார்ம்ஸ்ஸு அவங்களோட ஸ்டைல் அதெல்லா அப்ப நா சொல்லுவே எ ஒரு நா இவர்கிட்ட சொல்லுவே கண்டிப்பா என்ன சொல்லுவேன்னா என்ன விட்ருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஏர்ஹோஸ்டஸ் ஒட வை ஹஸ்பண்டா இருந்திருப்பீங்க அப்டின்னு நா வெளையாட்டுக்கு சொல்லுவே பிகாஸ் ஏன்னா ஆ அவங்களுக்கு இப்போ ஏர் ஹோஸ்டஸ் ஆன பே ஃபேமிலிக்கே ஃப்ரீயா டிராவல் பண்ணலா அது மாரி நெறையா இது இருக் க அப்ப அவரு சொல்லுவாரு இத் அதே நீ ஏரோஸ்டஸ் ஆயிருந்தானே ஏதோ ஒரு பைலட்ட தள்ளிட் போயிருப்ப என்னையா வந்து கல்யாணம் பண்ணிருப்ப அந்த மாதிரில்லா நெறைய கேட்ருப்பாங்க பட் ட்ரீம் ஜாப் அது பட் க்க கரண்ட்லி எப்டிப் போயிட்ருக்கு அப்டின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒர்க் பட் ஆனா ஆ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில இருந்தனால நெனைக்கிறே என்னோட ஜாப் வந்துட்டு அப்டி ஆயிடுச்சு ஆனா அதுக்குப்பறோ இருக்கற எனக்கு அப்றோ இருக்கற கிட்ஸ் இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க ஸ் சொல்றதுக்கு பேரண்டட்ஸ் வந்து செரி அப்டின்னு சொல்லிட்டு தலையாட்றாங்க அது ஏன் தெரியில ஆனா பட் அவங்கல்லா எனக்கு தேங்க் பண்றாங்க ஏன்னா அ ஒ எப்டி சொல்றது அனுபவத்துல அதாவது என்ன வந்துட்டு இப்படி எது எந்த ஒர்க்குக்கு கூ விடாம ஒரு ஹை ஹவுஸ் வைஃப் ஆ வந்துட்டு ஆ அவங்க பாக்குறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா என்னோட ஃபிரண்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தரு ஐ டி ஐ டி பீல்ட்ல செட்டில்டு அமெரிக்கா யு எஸ் அங் இதோ இங்கன்னு இருக்கிறாங்க அதெல்லா கேக்கும்போது வீட்ல இருக்கிறவங்கக்கு கொஞ்சோ தூரு ஐ
ம்
சொல்றது இன்னைக்கு இல்லாட்டி அது ந என்னால இப்ப வந்து வீட்டுல இருக்கற மத்தவங்க எல்லா படிக்கிறாங்கன் போது கொஞ்சோ நல்லா இருக்குது உங்ககிட்ட இந்த டாபிக் பத்திப் பேசும்போது டைம் போனதே தெரியில அஹ் நெக்ஸ்ட் டாப் ப்பிக்கல மீட் பண்ணாம்
ஆஹ் ஓகேங்க ஆஹ் ஓகேங்க உப்பேச்சலா